ஹலோ
ஆ சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க இப்ப ரீசண்டா என்ன மூவி பாத்தீங்க.
நா ரீசன்ண்டா என்ன பாத்தே நானு ஆ நா படத்துக்கு அதிகமா ஆ நெறைய தர போ மாட்டே கம்மியாதா போவே இருக்கதுனாலா அவங்களு வீட்ல என்னால போக முடியாது.
செரி
இப்ப நா பாத்தது வலிமை
என்ன படோ
ஆ உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்
எனக்கு அஜ்த்தா பிடிக்கு இப்போ பாத்தீங்க னா ஆ இப்ப இப்ப த்துல காலேஜ் படிக்கிறப்ப நா அவருடைய இது தா
ஓ ஓகே
இப்ப போய் இப்ப வந்து பாத்தீங்கன்னா
ஏ நடிப்பு பாட்டு இப்போ அந்தல அந்த
அதா உங்கள்து வாட்ஸ்அப் கால் கொஞ்சோ நல்லா இருக்கு இந்த கால்ல தான் கொஞ்சோ இதாகுது இப்ப இப் இப்ப நல்லா இருக்கு இப்ப நீீங்கன்னா சரியா இருக்க இப்ப நல்லா இருக்கு ஏப்ப அ இப்ப நல்லா இருக்கு ஆ இப்ப எனக் க்கு வந்து தனிப்பட்ட ஹீரோன்னு அப்டி யாரையு பிடிக்காது ஆனா ஆனா சின்ன வயசுல காலேஜ்ப்பா சூர்யா சூர்யா அப்போ பிடிக்கு அவுங்களா கொஞ்சம் டீசெண்டா இருக்க மாதிரி அப்ப தோணும் ஏன்னா இந்த அப்போ அதுக்கக்க படம் வந்துச்சு அந்த படத்துல வந்து இந்த ரோல் நல்லா இருக்கு அவர் நல்லா பிட்டா இருப்பாரு அந்த ஒரு சீன் இருக்காங்க பாத்துட்டு இருக்கன் ஜோதிகா சூர்யா ஒரு இடத்துல ஷூட் பண்ணுவாங்க தெரியுமா ஒரு இடத்துக்கு ஆ ஷூட் பண்ணுவாங்களன் ஷூட் பண்ணுவா கீல விழுவாரு கீழே விழுந்துட்டு அப்டே புசு புல் பண்ணி அ பாடிய மேலே எடுத்து வரப்போ அப்போ ஒரு இம்ப்ரெஷன் ஆ இருந்துச்சு சூர்யா பாத்தது அவரப் பாத்து ஜிம்முக்கு போனும் அந்த மாதிரி ரெஷனா போயிருந்துச்சு ஏா பாக்கோ ஆள் நல்லா ஒரு லுக்கா இரு க்காப்ல அவரோட இது மேனரிசம் படம் பாத்திருப்பேங்க காக்கா காக்கா எல்லாமே சூப்பரா இருக்குமே ஆ சூரியரியாத இல்ல அதே இல்லாம சூரியா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் டிசென்ட் ஆன ஆள்
எனக்கு இந்த மாரி அந்த ஹீரோ ஹீரோயின் எறந்து போறாங்க இல்லையா அந்த மாரி சோகமா இருக்குது அந்த மாரி
ஆ
வானம் பாக்க போணுமா ஜாலியா நம்ம என்ன நம்ம ஏற்கனையே நம்ம சொன்ன மாதிரி தான் மறுபடியு அந்த அந்த அலுதுகிட்டு வந்த என்ன அதனால அதெல்லா காலியா இருக்கும் அ
நீங்க
ரஜினி
ரஜினி சிவகார்த்திகேயன் ஃபேன்ஆ நீங்க
ஆம் இல்ல இல்ல சிவகார்த்திகேயன் ஃபேன் கிடையாது
ஆ
நான் சொல்றேன் ஒரு இப்ப படனாவே ஒரு என்டர்டென்மெண்டா தான் நம்ம போய் பாக் கணும் அங்கேயும் போய் உட்காந்துட்டு அழுதுகிட்டு வந்தா அதுக்கு எதுக்கு நா பாக்கணும் வீட்டிலேயே இருக்கலா
அந்த படம் தான் வீட்லயே ஓடுத்துன்றீங்களா
ஆ அத எதுக்கு அங்க போய் பாத்துக்கிட்டு நான் கேட்கிறேன்
சரி ரைட் அது இல்லாம சீரியலே ஒரு பத்து பார்ப்பீங்க கரெக்டா
இது புரில என்னாது
சீர் சீரியலே வீட்ல ஒரு பத்து பாப்பீங்க லேடிஸ் கரெக்டா
ஆமா ஆமா ஆமா
அதுல புல்லா எந்த குடும்பத்த யார கெடுக்கிறது ய யார மாமியார் மருமக சண்டை இதுதானங்க பாத்துட்டு போட்டு போட்டு அவன் டி ஆர் பி ஏத்திகிட்டு இருக்கான் இத நம்மாளுங்க பாத் குதா இருக்கிறாங்க அத
ஆமா
ஆனா அது படம் கூட மூனவர்ல முடிஞ்சு போயிருங்க பாத்துட்டு ஆனா சீரியல் ன்றது வருஷ கணக்க ஒரு ஆள இழுத்து போட்டு அதனால நமக்கு என்ன நன்மைன்னே தெரியாது நீங்கயோச்சு பாருங்க சீரியல்னால ஏதாவது நன்ம இருக்கானு பாருங்க ஒண்ணுமே கெடயாது
அது அன்னன்னைக்கு நடக்கிற ஒரு
இப்புள்ள சீரியல் பழைய சீரியலாச்சும் கொஞ்சம் ஏதோ பரவாயில்ல இருக்கு இப்ப இருக்குற சீரியல்லாம் நீங்களே பாருங்க அது சீரியலே மோசமா தா இருக்கு நல்ல கான்செப்ட்டே இல்லையே
இப்ப நிஜ வாழ்க்கையில் நடக்கறதானே அத சொல்றாங்க சீரியலா
அதா இப்ப வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு நெறைய இது இருக்குது என்ன சொல்றது நம் பிரச்சனைகள் தேவைகள் அது மக்களுக்கு அறிவு பூர்வமாவோ இல்ல வேற ஏதாச்சும் கொஞ்சம் என்டர்டைமென் பரவாயில்ல சீரியல் பாத்தாலே அத பாத்து நெறய பேர் கெட்டு போறவங்கல்லா இருக்கறாங்க
ஆமா ஆமா
த்தமா போயிட்டு இருக்கும் சீரியல்ஸ்க்ல்லா
கண்டிப்பா ஆமா ஆமா அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம அதுக்கு நம்ம அத பாக் பாக்குறத கொஞ்சம் அவ அவாய்ட் பண்ணிட்டா
ம்
அது நல்ல விஷயம் எடுத் எடுத்துக்குணும் நம்ம அதுல கெட்ட விஷ்யமும் இருக்கும் நல்ல விஷ்யமும் இருக்கும் அது வந்து நம்ம எடுத்துக்கறத பொறுத்து இருக்குது
ம்
இல்ல இப்ப சீ ஒரு லேடி அவங்க பேர் தெர்ல சீரியல் நடிக்கிறவங்கதா அவ்ங்க நடிச்ச சீரியல அவங்களே பாக்க மாட்டாங்களா எப்டியா ஜஸ்ட் வந்து அவங்க சீரியல்ல வந்து ஏர்னிங்கு வேண்டி பண்றாங்க அவங்க என்ன சொன்னாங்க நா நடிச்ச சீரியல் நானே பாக்க மாட்டேன்றாங்க
ம்
புரியுதுங்களா ஈவன் அந்த நடிக்கிறவங்களே ஒன்லி ஃபார் ஏர்னிங் பண்டு போறாங்க அவங்களே பாக்க ரெடி இல்ல மக்கள் தான் தவ மூள நேரம் எல்லா செலவழிச்சு அதுல போய் உக்காந்து பாத்துட்டு இருக்கறாங்க
ம் ம்
உண்மையா பாத்தீங்கனா அது ஒரு அடிக்ஷன் நாளைக்கு என்ன தொடரும் நாளைக்கு என்ன நாளைக் க்கென்ன அப்டி அடிக்ஷனா உட்காற வெக்கிறாங்க தவர அதனால என்ன ஒரு நல்ல அவுட் புட் கெடைக்குது எதுவுமே கெடயா
ம் ம் ம்
டா உங்ளுக்கு அது தெரியுமானு தெரியல பர்ஸ்ட் பழைய சீரியல்லா சொந்தம் வாழ்க்கை
ம் ஆ ஆ கேள்விப்பட்டுருகே மெட்டி ஒலி மெட்டி ஒலி
ஆ மெட்டி ஒலி அதா அந்த பிரியடு தா அதுக்கு முன்னாடிதா சொந்தம் வாழ்க்கை அந்த மாரிலா வரும் ஆனா பாத்து பீங்களா தெரியல நீங்க அந்த அந் அந்த அப்போ அப்ப அதெல்லாம் கூட பத் து அதெல்லா கூட ஒரு குடும்ப விஷயங்கள் அந்த மா டே டூ டே அந்த மாரி சம்திங் இருக்கும் இப்ப எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் நைன்டி சீரியல்ஸ் மோசமாதா இருக்கு அதுக்கு அப்பொழுது அமர்ஜுனுன்னு ஒரு சீரியல் ஓடுச்சு கேள்விப்பட்ருப்பீங்க ஹிந்தி சீரியல் வருஷ கணக்கா ஓடுச் ஜுனுன்னு சொல்லிட்டு ஜுனுன் இந்தி சீரியல் அது அஞ்சு வருஷமா பத்து வருஷமா மேலே ஓடுச்சு ங்கது அது அப்படி ஓடுச்சு படத்துக்கு எப்டி மந்த்லி ஒன்ஸ் போய் பாத்துருவிங்களா புது படோ வந்தா இல்ல ஃபோன்ல
படம் பாக்க மாட்டே நானு ஃபோன்லயே நானு டவுன்லோட் பண்ணி பாப்பே பாக்கணு
ஓகே ஓகே
டிவி பாக்க மாட்டே ஆமாதா வீட்டு எல்லா போய்
ஓகே திருப்பியு அவுங்க ஹலோ
ஆ சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க
ஆ அப்டின்டு அப்புற புள்ளைங்கள கூட்டிட்டு அப்டி மந்த்லி ஒன்ஸ் இல்ல டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வெளிய எங்கயா போவீங்களா
மந்த்லி ஒன்ஸ்லா நா போக மாட்டே வருஷத்துக்கு எப்பயாவது ஒரு டைம் போவோ நாங்க வருவோ அவ்வளதா ரொம்பளா
எங் கட எங்க ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி
அ எப்பயு போலதா அது கெடைக்கு ஊட்டியு போனது கெடையாது
போ இது வரைக்கு நீங்க அவுட் டூர் பிளேஸ் எங்கயு போனது இல்லையா ஹலோ சவுண்டு கேக்கல ஹலோ ஜெயலக்ஷ்மி ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ ஹலோ